ம் ஹலோ ஆ கேக்குதுங்க கேக்குதுங்களா
சொல்லுங்க சொல்லுங்க என பண்றிய
அ சும்மாாதாங்க இருக்கே ம் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சாப் டிங்களா
இல்ல இப்பதா உல்லாருக்கு சாப்பாடு கொடுத்தருக்கே நா இனிமேதா சாப்னு
இனிமேதா சாப்பணுமா செரி உங்க வீட்டுகாரு கால் பரவாயில்லைங்க இப்போ
ஆ பரவாலாங்க எ ஆ கீழ இருந்த நடக்கறது வந்து அவங்களுக்கு இன்னு பத்து நாள் டைம் கொடுத்துருகாக அதுக்கப்பதா அந்த ஸ்டிக் இல்லாம நடக்கணு
ஓ அப்படியா ஆ செரி செரி செரி
அந்த ஒரு புண்ணு இருந்தது கூட ரொம்ப ஆறாம இருந்துச்
அ ஆமா அது நல்லாயிருச்சா
ஃபுல்லா ஆறிடுச்சு இப்பத வெயிட் போட்டு எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காக
ஆ சரி சரி ஆனா அது ஏ வெய்ட்டு போட சொல்றாங்க ஒருவேள ஆம்பளைங்கன்றதுனால வெயிட் போட சொல்றாங்களா எப்டி
அப்டி இல்லங் அ இது அதாவது இது வந்து ஏசு சி நா ஜவ முட்டிக்கிட்டு இருக்கு ஜவவு வச்சிருக்காகல்
ஓ எஸ் தி எல்ல ஆப்ரேஷன்
ஆமா அந்த ஜவ்வு உங்களுக்கு இல்ல சுத் த்தமா அந்த கீழே உள்ள முட்டிக்கு மேல உள்ளிக்கு நடுவுல ஜவ்வு இருக்கும்ல
ஆமா ஆமா ஆமா ஆ
இங்க உருத்து
ஓ செரி செரி
அந்த ஜவ்வே இல்லாதனால தா இப்ப உடனே ஆபேஷ பண்ணிருாங்க இல்லாட்டி கால் வளஞ்சிரும் அப்டின்னு சொன்னனால தா இப்ப ஆப் ரேஷன் பண்ணாது
ஓ செரி செரிங்க
கீழே இருக்க பாலத்துக்கு மேல இடத்துல ஜவ்வு எடுத்து மேல வச்சிருப்பாவ
ஓ செரி செரி ஜவ்வு வந்துட்டு அப்ப எந்த இடத்துல எல்லா இருக்கும் போல என்ன
ஆமா முடிக்கு கீழே ஃபுல்லா ஜவ்வு இருக்குமாம் நம்மளுக்கு
அப்டியா
ஆஅந்த இடத்துல எது வந் நமக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும் அத எடுத்து வைப்பாங்கலாம்
அது எடுத்து வைப்பாங்
அது வந்து முட்டிக்குள்ள அந்த ஜவ்வ வச் ச்சு ரெண்டு முட்டிலியும் போல்டு போட்டிருக்காங்க அதாது நம்ம உடம்புலயே அந்த போல்டு வந்து கரஞ்சிரும்
ஓ அந்த மாரி
ஆமா மொதல்ல அது தா பிளேப் வைக்கிறது வெளில எடு கிறது போல்டு போட்டு போல்டு எடுக்கிறது அதெல்லா இப்பெல்லா அதெல்லா கிடையாது
ஓ செரி செரி
அது உள்ளே கரையிற மாரி ரெண்டு போல்டு போட்ருக்காங்க அவங்களுக் கால்ல
பரவால்ல ஆ
அதுனால அந்த ஜவ்வு ஃபிக்ட் ஆகுறதுக்கு கொஞ்சோ டைம் ஆகுமா கரெக்டா மூணு மாசம் வரை ரெஸ்ட் எடுக்கனுன் சொல்லிருக்காங்க ஆ அதுவே கொஞ்ச நேரோ அவுக எக்ஸசைஸ் பண்ணாலோ கொஞ்சோ எழுந்துருச்சு நடந்தா வீங்குனா எங்ளுக்கு பயமாவே இருக்குங் என்னடா திரும்ப வீங்குது
ம் ம் ம்
வெளியனா கூட நம்மளுக்கு புண்ணு ஆறிருச்சு இதெல்லா தெரியுது என்ன இருக்குது இது ஆறிறு என்னமோ என்னமோ அது வேற பயமா இருக்கு இந்த உங்க ஃப்ரெண்ட்டு ஒருத்தவங் கூட இப்பப் பேசுனா கூடலா அவங்க வீட்டுக்காருக்கு ஏ சி யல் பண்ணிருந்தாளா பண்ணியிருந்தாங்களா
ஆம்த்து ஆமா ஆமா அவளுஞ் சொன்னா ஆனா அது வலிக்குதுன்தா சொல்லிட்ருக் க்கறாங்கன் சொன்னா
இல்ல அவங்க வந்து இப் இப்பயு அ ஸ்டிக்கு வெச்சு நடப்பாங்க எல்லாமே பண்ணுமா அத விட்டம்னா அப்ப ஸ்டிக்க தூக்கி போட்டு நடப்பாங்க அவங்க வந்து என்னஸ் செஞ்சாங்கனா பொண்ணு மாரி பாத்துகிட்டாங்களா அந்த கால
ஓஹோ நடக்கலா இல்ல சீக்குரோ
அதுனால ஆமா அது ஸ்டக்காயி நின்றுச்சுனா அப்புறோ அவக திரும்ப மடக்கும் போது அது அப்டியேதா இருக்கு வந்து இதுல அவங்களுக்கு திரும்ப அது டேமேஜ் ஜாயிருச்சா அன்னைக்கு அதைய சொன்னாங்க அதன் அதுனால நீங்க நல்லா எக்சைஸ் பண்ண சொல்லுங்க அப்டியே வெச்சுக்கஸ் ப்புறோ அது என்ன அவுங்களு சொன்னாங்க ஆனா இதுக்கு முன்னாடியே பிசியோ தெரபி சொன்னா மாரி எல்லா எக்சஸ் துமே தொடர்ந்து பண்ணிட்டாங்கதா
அ அதா அதா இந்த மாரி கால் ஆப்ரேஷன்ல்லா அப்புடித்தா பண்ணனுங்க
ஆமா
ஆம்மா ம் ஒடனே ஒடனே ஒடனே ஒடனே அந்த ஃபிசியோ ஆ குடுக்க சொல்றத வந்துட்டு நம்ம செஞ்சுட்டோன்னாவே அது செரியாயிடு இல்லன்னா அப்டியே நின்றுமாமா
ம் அதனால தொடந்து பண்றாங்க அதாவது ஃபஸ்ட்டு ஒர் டு ஒரு மாசோ வர சும்மா சாதா அந்த டபுள் கை புடுச்ச ஸ்டிக் நடப்பாங்கள்ல அத வெச் ச்சு நடந்தாங்க
சேரி ம் ம் ம்
ட்டா தூக்குறது இந்த கால வெச்சு அந்த காலோட சேத்து வெச்சு லைட்டா தூக்குறது அந்த எக்சசைஸ்தா பண்ணாங்க அதுக்கப்புறோ இப்ப ஒரு மாசோ சென்னோன இப்ப வந்து வெயிட்டு போடஸ் ச்சுதா எப்டின்னா அது ஒரு மண்ணு இருக்கு உள்ள ஒரு ரெண்டு கிலோ அததா இந்த கால்லக் கீ கீழ பாதத்துட்ட நம்ம கொலுசு போடுறோல்ல
ஆமா ஆமா ஆ
சிக்கு வெச்சு ஒட்டிட்டு அந்த வெயிட்ட தூக்கணு அப்பதா அந்த முட்டி நம்மளுக்கு வெயிட்டு தாங்குதான் தெரியணுல்ல
ஆமா ஓ அதுக்காகவாவ்
ஆமா அதனால அது வெய் யிட் போட போடணு நல்லா எக்சசைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க
சேரி சேரி ம்
அடுத்த மாசந்தா இன்னொரு பத்து நாள் போணோன்னா ஸ்டிக்கு இல்லாம நடங்கன் சொல்லியிருக்காங்க
அப்புடியா ஓகே ஓகேங்க
அதா வேண்டிகிட்டு இருக் கீங்க
ஆ எல்லா நல்லபடியா நடக்கு ஒன்னு கவலப்படாதீங் ங்க
டப்பட்டு வந்துட்டோ ரெண்டு பே
அதுதா ஆமா ம் அப்புற என்ன கவல
அனால யாருமே இருக்காம நாங்களா ரெண்டு பேரு எல்லாமே பண்ணனு நாள பின்னா நம்மள சொல்ல கூடாது யாரு நாங்கதான பாத் தோ அப்பிடிங்கறது நெறையா நாங்க கேள்விபட்டுட்டோ ரொம்ப நாள் வரவே மாட்டாங்க அப்பதைக்கி வந்து நின்னுட்டு நாங்க தானே பாத்தோ அப்பிடின்
அப்பிடின்ருவாங்க ஆமா ஆமா கரெக்டு தாங்க
இப்ப நம்ம பாத்துறதுலா என்ன ஆச்சி இத்தியோட ஒரு மணி வந்து நின்ட்டு இப்புடி சொல்லிட்டு போறக்லேன்னு மைண்ட் வந்து
மைண்ட் வந்த் துரு ஆமா ஆமா ம்
ட ஆப்ரேஷன் பண்ற முன்னாடியே நாங்க ரெண்டு பேரு முடிவு எடுத்து இந்தரவு பண்ணோ
ஓ சேரி சேரி பரவால்ல எல்லாமே ப்ரீ பிளான்தா எல்லாமே பண்ணிருக் க்கீங்க பரவால்ல
ப்ப அதனாலதா பாப்பாக்கு லீவ் அப்ப பண்ணோ
ஓ சேரி சே
ஏனா அவ சொல்லி பாத்தே ஆமா தம்பி அவ ஃபுல்லா பாத்துக்கிட்டா பாப்பா ஃபுல்லா
க்கறாங்க எல்லாமே
ஆமா கோவோ வருந்த கூட அதிகமா கோவோ வரு பாத் ச்சுவா அவுண்ட கடந்து சும்மா இருது தம்பி ஏ தம்பி இப்பிடி ப பண்றனு கத்துவா கடந்து நம்ம இல்லாதவர வன நல்லா கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்குவா எல்லா பண்ணிடுவா எங்க வீடுல வந்துட்டு வச்சிங்களே அவே எ எதாவது ஒன்னு பண்ணா அம்மா பால் து அப்பாப்பாரு கத்துக்கிட்டே இருப்பா அதுதா அவுங்க கேப்பாங்க இவ்ளோ நேரோ நாங்க வீட்ல இல்லீல்ல நீதான பாத்துக்கிட்ட முட்ட மட்டு எதுக்கு எங்கள கத்துற அவ்ளோ கத்துக்கத்துவா
அப்புடியா ஐயையோ ஐயோ அ
அத் தே ஆனா நல்லா பாத்துக்
நல்லா பாத்துக்குவா அ நல்லா பாத்துக்குறதுனால தானங்க நீங்க தைரியமா விட்டுட்டு போறீங்க
மோத மத்த யாருமே பாத்துக்க அது தேவ இல்லைலங்க நல்லது ஆண்டவே புண்ணியத்துல அதனாலதா ஆண்டவே எனக்கு பத் புருச செண்டு இந்த பயோவ்
அ ஆ சேரி சேரி சேரி ம் ம் சேரிங்க
கான் பாசமா இருப்பாங்க எல்லா
அக்கா அக்கான் பாசமா இருப்
ஆ ஆ ரொம்போ பாசமா இருப்பயா அவனு மெல்ல எதாவது ஒண்ணு வாங்குனாலுமே கடையில ஒண்ணு வாங்குறோ அப்டின்னா அம்மா அக்காவுக்கு அப்டின்றுவே ஒடனே
சேரி சேரி ம் பரவால்ல ம் ம் ம்
தல டேஸ் வந்து ஸ்சுவா
ஆமா அவ்வளவுதா அவ்வளதா ஆமா ஆமா ம் ம் சேரி சேரிங்க ம் சாப்டீங் ங்கியா அதா கோயிலுக்கு போயிருக்காங்க கோயில்ல இருந்து சாப் ப்பாடு வாங்கிட்டு வருவாங்க
உங்களுக்கு வாங்கிட்டு வருவாகளா
ஆமா ஆ நாம் போல அத்த மட்டு தனியா இருக்கனால போல ஆமா ம் அப்புறோ வேற என்னங்க
சொல்லுங்க நீங்கதே சொல்லணு நா வந்து நறையா கத சொல்லிக்கிட்ருக்கே
சொல்லுங்க வேற என்ன நீங்கதா சொல்லணு
அதா அப்புறோ நாதா நறையா கத சொல்லிட்ருக்கே அப்புறோ சொல்றா தம்பிய பத்தி சொல்றே நீங்க உங்க ரெண்டு பொண்ணுகள பத்தி எதாவதுஸ்
ஆமா இது அதுகளலு நல்லாதா நீங்க சொன்ன மாரிதா இருக்குங்க எப்போது நல்லா பாசமா இருக்குங்க ஆனா வீட் வீட்ல இருந்ததுங்கன்னா அ சண்ட போட்டுக்குங்க நாங்க எல்லா இருந்தோனா
அது அக்கா தங்கச்சி நாலே சண்ட வருங்க நெஜமாலுமோ சண்ட வரு
தெரியும்ல உங் உங்களுக்குதா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல அப்புறோ என்ன
எங்க ஐயா உக்காந்து பாத்துக்கிட்டே இருப்பாரு நாங்க அடுச்சுட்டு நார்றத
நீங்க அப் அப்டியா ஆ ஆ ஐயானா தாத்தாவா
அம்மாவோட அப்பா
அம்மாவோட அப்பாவா
நீங்க எப்புடி உங்களுடைய அம்மாவோட அப் அப்பாவதான ஐயான் கூப்புடுவிங்க தாத் தா கூப்புடுவிகளா ஓ அப்பா அப்பாவோட
எல்லாருமே தாத்தான்தா கூப் படுவோ
ஓ எல்லாரையுந் தாத்தான் கூப்புடுவீங்களா
தாத்தான் கூப் வோ அம்மாவோட அ அம்மாவ அம்மாச்சி அந்த மாரி கூப்புடுவோ அப்பாவோட அம்மாவ அப்பாயி அப்டின் கூப்புடுவோ அப்பாயி அப்பத்தா
ஓ அப்பத்தா ஆமா ஏ இங்க வந் தா அப்டிதேவு அப்பத்தான் கூப்புடுவாங்க எ வீட்டுக்காரோட அம்மாவ அப்பத்தான் கூப்புடுங்க அவங்க மாமாவ வந்து ஐயான் கூப்புடுங்க எங்க அப்பா எங்க அம்மாவ வந் து அம்மாச்சின் கூப்புடுங்க எங்க அப்பா வந்து தாத் தான் கூப்புடுங்க ஆனா எங்க அம்மாவோட அப்பாவ வந்து எல்லாருமே ஐயா ஐயான் கூப்பர்ற நால நாங்களு ஐயான் கூப்டோ
ஐயான் கூப்புடுவிங்க ங்ளா சேரி சேரி சேரி ம் ம் அப்டி
ஆனா சூப்பர் டைப்புங்க காது கேக்காது
ம் ம் அங்கதா இருக்காங்க
பாத்துப்ப
எறந்துட்டாங்க ஓ
யார பாத்தாலு கை எடுத்துக் கும் ட்ருவாரு
அப்டியா பரவால்ல அ கையெடுத்து கும்ட்டுவாங்க ம் சேரி சேரிங்க
ம் குடும்பம்லா பெரிய குடும்போ ரொம்ப பெருசு குடும்பமே
ரொம்ப பெருசு ம் ம் ஆ சேரி சேரி சேரி உங்க அப்பா வீட்டு சைடு
அப்பா வீட்டு சைடு ஒரே எடோ அப்பாரு குடுத்தது ஒரே ஒரே அண்ணே மட்டுந்தா
சரி சரி அம்மா உ கூட பிறந்தவங்க
அவங்க கூட வந்து ரெண்டு அண்ணே ஒரு அக்கா மூணு தங்கச்சி
க்கா மூணு தங்கச்சி
ஆமா உள்ட் பிள்ளைகலா சேருங்க அப்ப குடும்போ எப்படி இருக்கு
அதா அதா ஆமா அப்ப பெரிய குடும்போ
ஃபோட்டோ புடிக்கிறதுக்கே கொஞ்ச தள்ளி போங்க தள்ளி சொல்ற அளவுக்கு
ஆ பரவாயில்ல நீங்களே சொல்லாதீங்கங்க அத நல்லதுதா அத்
அத நீட்லே வேற அதெல்லா அடிச்சு எல்லா பிரிஞ்சிரு த்தரியா
அப்படியா
அஜானா உங்களுக்கு இன்னொரு கால்ல சொல்றே அதுக்கு ஒரு கத ஆ ஓகே ஆ சே சாப்ட்டு படுங்க ஆ ஓகேங்க உ ம்